மச்சா ஆ அதா மச்சா இப்ப நாளைக்கீ இங்க கிட்னிகாருக் போயிட்டு
ஆ
பாத்துட்டே என்னனூ மொத்தமா கணக்கு பண்ணா பதினாறு சில்ற வந்துச்சி
ஆ
சொன்னே போய் வைக்க பொழுதனைக்கு ஒரு இது எப்ப பாத்தாலு தோடு அடகு வெச்சு திரியாத அவரு கால் மறுபடியு வீங்கிருக்கு மச்சா அது வந்து எது மாசத்துக்கு பாஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி தலைக்கும் மா மாத்துர போடுறாரு
ஆ
தலைக்கு மாத்துர போடுறாரு அதோட இதுக்கு கிட்னிக்கு மாத்துர போறாத இவரு அந்த சமயோ அந்த சமயோ எப்டி இருந்துட்டு பாக்கல ஆ பாத்து பொழச்சு
போவனா
அதுனா ஊறுகா
அ ஆ ஏன்டா அதெல்லா சாப்புட கூடாதா
அவரு சுருக்குன்னு உப்பு போட்டா அது முன்னாடி இப்ப இல்
ஆ
முன்னாடி சாப்டது
இளமையில சாப்டதா இருக்குமோ
இளமையில் சாப்டது
ம் நம்ம ஏரியால நம்ம ஒடத்த வேல பாத்த ஒரு பைய இருக்கியா
ஆ
ஃபாரின்ல ஒன்னே என்ன பண்ணிருக்கியா வெறும் உப்பு சாப்பாடா சாப்ட்ருப்பாம் போல
எஸ்டா சுருக்கு சுருக்குன்னு போட்டு
ஆ உப்பு சாப்பாடா அங்கியே சாப்பாடே தண்ணி உப்பு தண்ணி தானா குடி தண்ணி கூட உப்பு தண்ணியா தா இருக்குமாமா ஃபாரின்ல அதையா குடுச்சுபுட்டு குடுச்சுபுட்டு ஜீ ரொம்ப முடியலபோல திடீர்னு
ஆ
ஆள தூக்கிட்டு வன்ட்டாங்கியே தூக்கிட்டு வந்து பாத்தா அங்க பாக்க முடியாதுன்னு இங்க அனுப்பிட்டாங்கயே இங்க வந்தது ஆமா கிட்னிக்காரதா போனாங்கயே அது போய் பாத்தா ரெண்டு கிட்னியு போச்சுன்டாங்களா அ யாராவது இருந்தா கிட்னி குடுக்கலா அப்டின்ப கூட யாரு குடுக்கல்ல போல நம்மாள் மாரிதே நம்ம நோட்டீஸ்ல்லா அடுச்சம்முல்ல அவன மாரியேதே
ஆமா அ அ
அப்புறம் பாத்தா இது பண்ணாங்கிளா அ ஆமா அது பேர் என்ன லேப்ரோ ஸ்கோப் இது பேர் என்ன நா இது பே டயாலிசிஸ்ஸு டயாலிசிஸ்ஸு பண்ணாங்கிளா பண்ணம்போதே எறந்து போயிட்டான்னா
ஆ
ஆள் காலி ஆயிருச்சு அந்த பயலோட தம்பி அன்னைக்கு தாம் பாத்தே இந்த மாரி சொன்னா அந்த மாரி ஒரு உப்பு சாப்பாடா சாப்டானே தண்ணி எல்லா உப்பு தண்ணியா குடுச்சா
ம்
இந்த மாரி ஆயிப்போச்சு அப்டின்னா சேர்றா எனக்குத் தெரியாது டா வர முடில டா அப்டின் சொல்ட்டு அப்புறம் பேசிட்டு வயசு முப்பத்தொண்ணு தா மச்சா முப்பத்தொண்ணு தா ஆவுது சின்ன பய
சின்னப்பய மெயின் காரணோன்னா
பணோ கெட்ட அவனுல்ல அ ஃபாரின் போனதா பிரச்சன அப்டின் சொன்னாங்க
அது மெயின் காரணோ என்னன்னா
அ
நம்ம வந்து மெயின்னா நம்ம பாக்க வேண்டிய விஷயோ ஒரே விஷயோ என்னன்னா நம்ம அந்த எந்த ஒரு பொருளையு சுருங்கவுட்டுறக் கூடாது
ஆமா
நம்ம உறுப்புல உள்ள இத பொருள்ள எதையுமே சுருங்கவுற்றக் கூடாது அதே அளவுக்கு வச்சுக்கணோ தண்ணி நெறைய உ ப்பே இருந்தாலு தண்ணி நெறைய குடிக்கணோ
ஆமா
நம்ம ஒண்ணுக்கு கலர் மாறவுடக் கூடாது
ஆமா
அ லைட் மஞ்சள்ல்ல வச்சுக்கனோ வயிறுமே வயிறுமே சுருங்கவுற்றக் கூடாது நம்மளுக்கு புண்ணு வந்துச்சுல்ல அது வந்து சுருங்கிதா புண்ணு வராது எனக்கு ஒரே விஷயோ ஒரே விஷயோ போட்ருந்தாங்க சுருங்கிருச்சு அப்புன்னு போட்ருந்தாங்க அது வந்து சுருங்கி வறதுனால பிரச்சன இல்ல கிட்னி மட்டு சுருங்கவே கூடாது
ஓ
ம்
தண்ணி நெறைய குடிக்கனோ மதன் தண்ணி நெறைய குடிக்கனோ யூரின் போம்போது யூரின்னோ பாத்ரூம் போயிட்டு கழுவிருண்ணோமா உடனே கழுவாம இருக்கூடாதா
அ
இது பாத்தியா இப்ப ஒரு நியூஸ் வந்துச்சு பாத்தியா ஒரு சின்ன பயல இது பண்ணிவுட்டாங்கன்னு அ யூ யூரின் அரிப்பா இருக்குன்னு கூட்டு போயிருக்காங்க நாலு வயசு பையன
அ
அ இப்ப ஏ நம்ம ஆச இது தாலுகாஆப்பிஸ் கிட்ட
ஆ
அது பாத்தா அந்தாலு வந்து இன்பெக்ஷன் ஆயிரிச்சி ஆப்ரேஷன் பண்ணனுன் சொல்லிடாங்க போல
ஆ
ஆஃப்ரேசன் பண்ணி பாத்தா கடைசில அ ஏ ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சி பாத்தா அந்த எடோ கருப்பா போச்சா கருப் கண்டங்கரேனு ஆயிடுச்சா எதுனாலனு கேட்டாரு ஆ ஆமா எதனாலனு கேட்டதுக்கு சாமிட சாமிட்ட போய் வேண்டிக்கிங்க அப்டின்னு சொல்லியிருக்காங்க
ஆ
பெரிய பிரச்சனயா ஆகி டக்குன்னு மதுரைக்கு கூட்டி போய் சொல்லி மதுரைல நாங்க சொல்ற ஹாஸ்பிட்டல் தா கூட்டிட்டு போனு இல்லன்னா பிரச்சன அ இங்க வரவே கூடாது இங்கல்லா பொறுப்பில்ல அப்டின்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டாங்களா
ம்
கடைசில அந்த பயலுக்கு அந்த உறுப்பே எடுத்துட்டாங்களா
அச்சச்சோ
எடுத்து ஆ இருந்தா எடுத்தாதா காப்பாத்த முடியு சொல்லிட்டாங்களா
ஆ
நேத்து ஃபுல்லா டி வி நியூஸ் ஃபுல்லா நம்ம ஊர் நம்ம ஊர பத்திதா வந்துட்ருந்துச்சி என்னடா அப்டி சொல்றாய்ங்க யாருன்னு பாத்தா கடைசீல எங்க அப்பா வோட பொறந்தவரு மக அவோக மயன் எங்க அப்பா கூட பெறந்தவரு அ அவரோட அவரோட மகளோட புள்ளதா இது
என்ன பிரச்சனயா இப்ப
என்ன முடிஞ்சி எடுத்துட்டாய்ங்க அந்த இதுவ பாட்டே எடுத்துட்டாய்ங்க யூரின் போற பாட்டே எடுத்துட்டாய்ங்க
ஆ
தப்பா ஆப்ரேஷன் பண்ணி நரம்ப எதோ மாத்தி பண்ட்டாயிங்க சுன்னத்தோ பண்ணுவாயிங்கல்ல அத பண்றதுக்கு பதில வேற எதோ கட் பண்ணி புட்டாயிங்க
ஆ யார ட்ரைனிங் பணணவே பண்ணிருபா இந்த வேலய
ஆ பழகிட்டியா போல
அவே பலகிட்டு நீங்க தைரியமா பண்ணுங்கன் சொல்லி இவே வந்து அவே எதாச்சு நா ட்ரெயினிங் ஆவுனுன் சொல்ட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல இத்தனைக்கு கவர்மென்ட் ஹாஸ்பிட்டா தனியாரா
தனியாரு மச்சா தனியாரு செல்வே எப்படி பாத்தாலு அம்பதாயிரோ அறுவதாயிரோ வாங்கியிருப்பாயிங்க
ஓ அது என்ன பண்ணாயிங்க இப்ப
கேஸ் குடுத்துட்டாங்க கேஸ் குடுத்து இப்ப கம்ப்ளைண் பண்ணி குடுத்து கம்ப்ளைண் பண்ணியிருக்காயிங்க
ஆ
ஆ என்னாச்சுன் தெரில அதோட நிக்குது ரெண் நாள் ஆவு ஆஸ்பிட்டல்ன் தெரியும் நாதா தாலுக்கா ஆபீஸ் கிட்ட இருக்குன் சொன்னேல்ல
தாலுகா ஆபிஸ்ட இருக்கா
ஆ
ஆ
தாலுகா ஆபிஸ்கிட்ட தம்பிரான்
தம்பி ராமையாவா தம்பிரானா தம்பிரானா அது நல்ல ஆஸ்பிட்டல் தான சொல்லுவாயிங்க பாக்கறன அது
அதா கொழந்தைகள் பாக்கறது நெனச்சா அந்த பைய அங்கதா பொறந்துருக்கியா அதனாலதா போய் காம்ச்சிருந்துக்காய்ங்க
ஆ
அவே எழுதி குடுத்து வேற டாக்டர் அந்த காமாச்சினு ஒரு டாக்டர் இருக்கா போல அவே பாத்திருப்பியா போல
காமாச்சிங்கிறவே காவேரில
ஆ அவந்தே அவந்தே இந்த ஆஃப்ரேசன் பண்ணதே அவந்தே தப்பான ஆப்பரேஷன் பண்ணது அந்தாலு ஆ இவே சொல்லி அவே பண்ணிருக்கியா
அவே பெரிய அளுலுக்கு இவே இது ஏ அதுஅவ அவ எனக்கு இப்படிதா பண்ண தெரிஞ்சா எப்புன்னா எண்டோஸ்கோபி போடணுன்னா எனக்கு வயிறு புண்ணுக்கு ஆறாயிருவா கேட்டாங் காவேரிக் வீனா போயிட்டே அடப்பாவிகளா நமக் காமாச்சி குண்டா குண்டா இருப்பே
ஆ பேப்பர்லா வந்துருச்சு நாம இன்னிக்கு ஊர் இன்னிக்கு பேப்பர்லதா வந்துருச்சா அத பத்தி கழுல யார பாத் அத நம்ம
பாவு ஆம்பள பையே அ
அதா என்ன அவுனுங்க என்னன் தெரியூ அவுனுக்கு
அவன் இப்ப வளந்தாலுமே அவ எவ்ளோ மனசு
ம் எவ்ளோ இருக்கு எனங்கு யூரின் போன்மா டீப்பு வெச்சுட்டுதா போ முடியு டிப்புல தா தெரியு
டீப்புல தா போனுமா
டியூப் வுட்ருவாய்ங்க மச்சா அத எடுத்துட்டாய்ங்கனா டியூப்பு தா அந்த எடத்துல டியூபு தா இருக்கும் வாட்டரு கேன் மாரி இப்ப ஒரு குளோஸர் குடுத்து குளோஸ் பண்ற குடுத்துருப்பாய்ங்க யூரின் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும் நெனைச்ச நேரத்துக்லா போக முடியாது அதுல வந்துகிட்டே இருக்கு யூரினு அது பா நாலஞ்சு வயசுல தா சேரனு நாலஞ்சு வயசுதா இருக்கும்
இதனா வந்து எவ்வளோ கொடும்ம தெரியுமா யாருக்கும் வரக்கூடாது இதுனா அவ வீட்ல
அழுகுது உசுலே பாக்குறே அவ்வளோ அழு அழுகுது இப்பதா எடையில எ சொந்தக்காரக்கள காது குத்துக்கு போயிருந்தோ எங்க அப்பாவோட பொறந்த பொம்பள புள்ள ஒன்னு கது மக காதுகுத்து மகனோட மகளுக்கு காதுகுத்துக்கு போனோ அப்பதா பாத்தே அந்த பையலயு பாத்தே அந்த புள்ளையு பாத்தே நல்லா இருக்குயானு கேட்டே நல்லாக் இருக்கியல்ல சொன்னுச்சுப்பா கிட்டத்துல பாத்தா இப்டி பண்ணி ப்புட்டே
ம் போய் பாத்தியா
அ
போய் பாத்துட்டு வந்தியா அவுகள
இல்ல பாக்கல ஆ ஒன்னு சொ சனி ஞாயிறுதா போகனு வீடு எங்க இருக்குன்னு தெரியாது
ஆ
அது என்னன் தெரியல மச்சான் என் குடும்பத்துக்கு ஒரு சாவ மாரி ஆயிப்போச்சு மூத்த பயலுக்கு அ ஆக்சிடென்ட் ஆகி மண்டேல அடிப்பட்டு மதுரையில வச்சு காப்பாத்துனாய்ங்க
நா அத சொல்லாம்ந்தே சொல்லலாம்ந்தே நெனைச்சே
ம் ரொம்ப சீரியசா இருந்தாய்ங்க அடுத்து ரெண்டாவது மகளுக் க்கு கட்டிட்டு ரெண்டு புள்ள பாத்துட்டு புருஷங்காரெ எறந்து போயிட்டா ஹார்ட் அட்டாக்ல மூனாவது மக இது இந்த மூனாவது மகளுக்கு இந்த பிரச்சன
இந்தப்பிரச்சன இங்க வந்து இவரு இல்லவே இல்ல மாமா அந்த வகையார்ல ஆ ஒ இன்னோன்னுமே ஒனக்கு ஒன்னு சொல்லன் நெனச்சே எனக்கு அதாவது அது நீங்க நம்பிக்க படுவீங்கன்னா அது ஒங்களோட இது விஷ்யோ அது சொல்லதா நெனைச்சுகிட்டே இருந்தே என்னன்னா ஆ அதாவது நம்ம வந்து ஒரு அம் பௌர்ணமி வருதா
ஆமா
பௌர்ணமி கொலசாமி எங்க இருக்கு இங்கதானே இருக்கு
ஆமா பக்கத்துலதா இருக்கு
ஆ பக்கத்துலதா எங்கனக்குள்ள இருக்கு
அம்மாவு ஆ ஆமா அங்கதா ம் ஆமா
அந்த மாரி அங்க போய் அம்மாவாசை சமயொ நம்ம போயி தேங்கா இருக்கு தெரியுமா தேங்கா தேங்கா ஒடச்சு தேங்கால நெய் விளக்கு போடணுமா அம்மாவாச அன்னைக்கு பகல் டையு எப்ப வேணா போட்டு வர்லாமா ஆ ஆ ஆ
இப்ப தா எங்க ஐயா எறந்தனால போக முடியில மச்சா ஒரு வருஷத்துக் போக கூடாதுன்டாய்ங்
ஆ அதே அத முடி சொல்றே
அதா அதனாலதா போவாம இருக்கோ இல்லனா போயிருப்போ ஆ எறந்தனால போகல
ஆ ஆ
இப்ப முடுஸ்ட்டு போய் எடேல வந்து எங்க எங்க சித்தப்பாக்கு இந்த மாரி வரிசையா அடி விழுகவு என்ன பண்ட்டாய்ங்க எனக்கு ஃபோன் அடுச்சாய்ங்க இந்த மாரி பங்காளி எல்லாரு போய் கெடா வெட்ரோ வந்துருங்க கண்டிப்பா வந்தே ஆகணு நீங்க அப்டி எதாவதானா சண்டே தானு வம்பாதானு நீங்க போய் தீத்துக்குவோ அப்டின் ஆ ஏனா இப்ப இவைய்ங் என்ன நெனஸ்டாய்ங்கன்னா கூட பொறந்தவருதா ஏதாவது பிரச்சன பண்ணிட்டாய்ங்க போல அப்புடிங்க மாரி சாபொ வுட்டாய்ங்களா அந்த த அப்புடின் நெனஸ்ட்டாய்ங்க எங்க சித்தப்பாக்கு ஒரு சிந்தர வந்துருச்சு அது கூப்ட்டாய்ங்க நாங்க போல
ம்
என்ன ஏதுன் தெரியாம போக வேணா அங்குட்டு நானு போல ஏனா இப்ப எங்க அப்பா எங்க அப்பாக்கு அவய்களுக்கு என்ன பிர சனனே தெர்ல என்னமோ ஆனா எங்கப்பாவு அவய்ங்களு கடைசி வரையு பேசாம இரு இருந்தாய்ங்க எங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாரு இந்த மாரி துரோகி இவய்ங்க துரோக துரோக பண்ட்டாய்ங்க எனக்கு அப்டினு என்னனா அந்த இதுல அ வேலைய ஃபுல்லா கத்துக்கிட்டு எங்க அப்பாக்கே வேட்டு வச்சுட்டாய்ங்க
ஆ
அதுனால சொல்லிக்கிட்டே இருப்பாரு எங்க அப் ப்பா அதுனால நாங்களு அவய்கட்ட பேசுறதே கெடையாது அந்த மாரி பண்ணிட்டேதா இருந்தோ
என்னத்த அது எவ்வளவோ நடக்கு
ம்
நா அவனுக்கு வெவறொ சொல்றே அது என்ன பண்ணணு என்ன
ம் சொல்லு நீ போய் பாத்தியா அந்த கோயில்ல பல்ல து இதுல உங்க ஒலக மீற காலி இருந்ச்சா
ஆ இருக்கு இருக்கு பாத்தே பாத்துட்டுதே அது வெவரத்த நா சொல்றே எப்டின்னு அது அது ஒரு இதுவா போய்ட்டு நம்ம ஆ பண்ணணு
சேரிமா சேரி மச்சா பாத்துட்டு சொல்லு
அ சேரி அ ஆ